எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா கேக்குதாங்க நா பே ஆ ஹலோங்க கேக்குதா நா பேசுறது உங்களுக்
இப்பதாங்க கேக்குது
ஆ தெளிவா கேக்குதா எதுவு சத்தம்லா இருக்கா இல்லேல
இல்ல இல்ல கேக்குது கேக்குது தெளிவா கேக்குது ஆ நாய் குறைக்கும் சவுண்டு மட்டுதா லைட்டா கேக்குது
இருக்கறது தானங்க அது வாய மூட முடியாதுங்க அது பிரச்சன இல்ல அது இருந்துட்டு போட்டு
செரி செரி இல்லங்க இப்பதாங்க குளிச்சுட்டு வந்து அ அப்டியே உக்காந்துருக்க இன்னைக்
உங்க குரல ரொம்ப நாளைக்கு அப்றோ கேக்குற நா இன்னு எந்திரிக்க கூட இல்ல பாதி தூக்கத்துல இருப் பாங்கல்ல அரை தூக்குதுல அந்த மாரி சொல்லுவாங்கல்ல நாய்க்கு நிக்கிற துக்கு நேரோல்ல ஓடு ஆ ஓடிக்கிட்டே இருக்கு அந்த மாரி ஆனா எதுக்கு ஓடுதுன்னு தெர்ல அந்த மாரி விடிய வி டிய வேல பாக்றோ ஆனா காசு கடைசில மாச கடைசில மாச தொடக்கத்துல சம்பளோம் இல்ல சம்பளம் மட்டும் வரமாட்டேங்குதுங்க எதிர்பாக்கற நேரத் த்துல கையில பணோ இல்லாம இருந்தா பைத்தியம் புடுச்சிரும் போல
கண்டிப்பா அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க நம்மட ஒ ஒ பணோ இருந்துச்சுனா வச்சுங்களே அது பாட்டுல ஒரு சைடு வரு ஒரு சைடு போகும்னு நமக்கு எதுவுமே தெரிஞ்சுக்காது பணம் கையில சுத்தமா இல்லைனா வச்சுங்களே அது என்னமோ தெரியல ஏதோ அட இது நமக்கு அது என்னமோ ஒரு இது மாரி என்ன வர வேண்டியது கூட வராது நமக்கு
கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லா உண்மதாங்க
ஆமா ஏன்னா அதெல்லா நம்ம வந்து எதுவுமே இல்லாத அப்ப தா நம்ம வந்து பயங்கரமா யோசிப்போ என்னடா இப்டி நடக்குது நமக்கு மட்டு இப்டி நடக்குது நம்மளு கரெக்டா தானே பண்ணும்னு பாக்குறோ அப்டின்னுட்டு ஆனா இந்த மட்டு நெறைய அதாவது நமக்கு செலவுக்கு போகாம மிச்ச இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாரி யோசனைகள் நம்ம மனசுல வரவே வராது நம்ம பாட்ல அடுத்தடுத்து என்ன பண்ணலா அப்டிங்கிற வே வேற ஒரு சிந்தனைகள் தா போகு அதாவது எப்டின்னா
அதா சொல்லுவீங்களா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நானு நீங்க எல்லா ஒரு நிறுவனத்துல நம்ம முதல்ல வேல செஞ்சோ இல்லயா அப்பல்லா பாருங்க நம்ம கையில எவ்ளோ காசு இருக்கூ ஆனா நம்ம அப் அப்ப வாய் வலிக்கிது அது இதுன் சொல்லிட்டு தூங்கிருவோ பொறுப்பே இல்லா ம ல்லா இருந்திருக்கோ ஆனா மொதன் மொதல்ல நமக்கு சோறு போட்டது அந்த நிறுவனந்தா அப்ப அதுல எவ்வுளவு காசு குடுத் தாங்க ஆனா இன்னிக்கி அந்த நிறுவனத்திலேயே நமக்கு வேலை இல்ல வேலை இருந்தாலு நமக்கு கட்டுபடி ஆகல கூலி ஆனா இன்னைக்கி நெனச்சு பாருங்க அது இருந்தா நல்லா இருந்திருக்கூன் ஆனா இப்ப கூட நம்ம கையில ஒண்ணு இருக்கு ஆனா அத வந்து நம்ம பண்ண தயார இல்ல ஏன்னா நமக்கு வந்து அதுல நல்ல ச சொக கண்டு பழகி ஆ கூலி இல்ல ஆனா நம்மளுக்கு என்ன தோணுதுனா நா என்ன கத்துக்கிட்டேனா இப்ப நம்மகிட்ட என்ன இருக்கோ அத வச்சு நம்ம எதாவ்து ஒண்ணு பண்ணனு அது அது இல்ல இப்பவே எதுமே இல்லாம இருக்கறதுக்கு சொல்லு வாங்கல்ல ஆண்டியா இருக்குருக்கு இருக் இருக்கிறத வச்சாவ்து காப்பாத்திக்கிணும்யா அப்படிங்கிற மாறி
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நானே அடுத்து என்ன பண்ணலா அப் அப்டிங்கிற யோசனையில தா இருக்கே ஏன்னா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு சீரான நமக்கு நமக்கு வந்து ஒரு சீ சீரான வருமானொ வந்துச்சின் வச்சுங்ளே நம்ம எதை பத்தியுமே கவலப்பட வேண்டியது இல்ல ஒரு தைரியமு இருக்கூ நம்ம கிட்ட எதுவுமே இல்லாத அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோசனைகள் பல விதமா போது இத பண்ணலாமா அத பண்ணலாமா இது பண்ணா இப்புடி ஆகுமா ஆ அதும் குறிப்பா வீட்டில் இருந்து நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் எதாவ்து நமக்கு கெடைக்குமான் தேடி தேடியே ஒரு ரொம்ப ஒரு மாரி சோர்ந்து போயிட்டேன் கூட சொல்லலா எல்லாருமே நீங்களு தா ஆமா அது வந்து ரொம்ப மன உளைச்சல கூட குடுக்குது என்னடா நம்ம எதாவ்து ஒரு நிறுவனத்துல போய் வேல பாத்திருந்தா கூட ஓரளவு அந்த நிறுவனத்தோட அந்த ஒரு சில தலவலிகள் தா இருக்குமே ஒழிய வீட்ல வந்து கொஞ்சொ நிம்மதியா இருக்கூ எதுவுமே இல்லாம ஒரு மாரி நம்ம அந்த ஆ ஆளுக்கு தன்னந் தனியா காட்டுக் காட்டுக்குள்ள விட்டா நம்ம திக்கு தெரியாம போல அந்த மாதிரி ஒரு விஷ் சூழ்நிலை கைதி மாரி மாட்டிக்கிட்ட மாரி ஒரு பயமா இருக்குது
என்ன செய்யறதுன்னே தெரியில அதுதா அதா இன்னு நீ என்னன்னா ஒரு ஒரு பக்கொ நம்ம வேல செஞ்சப்போ நமக் என்ன ஊதியம்ங்குற பட்டியல தினம்தோறும் நம்ம கண்ணாற பா கண்டிப்பா இப்ப நம்ம வேல செஞ்சோம்னா நம்மளோட ஊதியம் என்ன நம்மளோட சம்பளம் என்னங்குறத தினம் தோறும் நம்மளால பாத்துக்க முடிஞ்சது முந்தைய நிறுவனத்துல அப்ப நம்மளுக்கு நிம்மதியா இருக்கூ இது கன்ஃபாமா வந்துரு யா நம்ம தைரியமா இருக்கலா அப்படிங்கறது இருக்கூ ஆனா இப்பெல்லா வந்து அப்டி இல்ல நீங்க வேல பாருங்க அது வரு அப்டின் சொல்லும் போது து எவ்ளோ சம்பாரிச்சிருக்கோ என்ன ஏது அது போதுமானதா இல்லியா
இல்ல முக்கியமா அது வருமா வராதா அது கூட ஒரு
இல்ல இல்ல கண்டிப்பா வரு வராம இருக்காது ஆனா நம்ம வேல செஞ்சிருக் கோல்லயா வரு ஆனா எனக்கு என்னனா எவ்வளோ வரு இப்ப எவ்ளோ வருன் தெரிஞ்சாதா அதுக்கு தகுந்த மாரி திட்டமிட்டு வேல பாக்க முடியு செரியா கண்டிப்பா கண்டிப்பா இப் உதாரணத்துக்கு இப்ப ஒரு இருவதாயிரோ சம்பளோ நா வாங்குறனு அப்டின்னு வெச்சுக்கோங்க ஒரு நிறுவனத்துல அந்த இருவதாயிரம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்டின்னா செரி நா இருவதாயிரோ இந்த மாசோ சம்பளோ எடுத்துட்ட போது இதுக்கு மேல நா வேல செய்ய விரும்பல அடுத்த மாசோ நா செஞ்சுக்கிறே என்னால ஒண்ண இருவதாயிரத்துலியே இப்ப பத்தாயிரந்தா வருன்னா நா மாங்கு மாங்குனு மிச்சத்தையு நா பண்ணுவே ஆனா என்னனே தெரி தெரியாம இருக்கும் போது தா அங்க நெரிடலா இருக்கு செரி நா என்ன நெனச்சேனா பத்து வெரலு ஒண்ணு போல இருக்காது இல்லியா அதுனால சேரி இருக்குற வரைக்கு நம்ம என்னவோ பண்ணுவோம அப்டின்னு என்ன செய்ய அப்றோ என்ன நேத்து பயங்கர மழையா இருக்கு ஒரு பக்கோ இல்லன்னா வெயில் கொளுத்துது இன்னிக்கி என்ன ஞாயித்துக்கிழம என்ன உணவு உங்க வீட்ல
இன்னிக்கி வந்து தெரிலங்க இன்னிக்கி அனேகமா அசைவோ இல்லனு தா நெனைக்கிற
அசைவம் எங்கேயுமே இல்லங்க அசைவ நம்ம நெலைமைய பத்தி தெரியு அது தா அசைவம் எடுத்து மூணு மாதங்கள் ஆகுது இங்கயு அசைவம்ல்லா கெடையாது
அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நாளைக்கு ஒருத்தரு ஒரு கொஞ்சோ பணோ குடுக்க வேண்டியது இருக்கு அவர நம்பிதா நா ஒரு வாரமா அவருக்கு நா வந்து ஆ மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு இப்போ கொஞ்சோ போட்டு விடுங்க அவ நா முன்னாடியே நம்ம நிறுவனத் துல வேல பாக்கும் போது நா கொஞ்சோ அவருக்கு பணோ குடுத்திருந்த கடனா அவசரத்துக்கு கேட்டிருந்தாருனு நானு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளா கேட்டுக்கிட்டு
யாரு நம்ம கூட வேல செஞ்ச தோழரா
இல்ல இல்ல என்னோட நண்பர் ஒருத்தரு பெரிய தொகையெல்லா இல்ல ஒரு இரண்டாயிரோ ரூபாய் தா ஆனாலு கேட்டுக்கிட்டே இருக்கே நாளிக்கி அனேகமா நாளிக்கி நைட்டு சம்பள வாங்கி போட்டு விட்றே அப்டிங்குற மாரி சொல்லிட்டு
சொல்ற தயவு செஞ்சு அந்த பணம் வந்தா தயவு செஞ்சு கைய வெச்சுக்கிட்டு சும்மா இருங்க தேவையில்லாத வேலைகள்ல எதாவது பண்ணி அதாவது பண்ணுங்க வேண்டான்னு நா சொல்லல மைண்ட்ல வெச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்துக்கு எத் எத்தன வாட்டி நம்ம கெஞ்சிருப்போனு நீங்க பண்ணுங்க அது வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு சொல்ற இல்லனா நீங்க எனக்கு கூட வித்டிராவல் போட்டு விட்ருங்க நா எடுத் குடுத்துடுற தயவு செஞ்சு நீங்க அத அத மட்டு கோட்ட விட்றாதீங்க
நாளிக்கு நா இல்ல இல்ல முழுக்க முழுக்க அத நம்பிதா நா இருக்கேங்க நா எப்டியு வந்து எனக்கு ஒரு டெய்லியு ஒரு ஆயிரரூபா வந்துச்சுன்னா அவ்ளோ தா அதுக்கப்றோ அந்த பக்கமே போக கூடாதுனு ஒரு மனநிலையில இருக்க ஒரு பத்து நாளிக்கி ஒரு கையில ஒரு பத்தாயிர ரூபா வர வரைக்கு‌ நா வந்து ரொம்ப
ரெண்டாயிர ரூபா வெச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க அத டிரேடிங் பண்ண போறீங்களா எவ்ளோ வாங்க முடியும் அது எத்தன அந்த பங்குச்சந்தையோட விலைகள் எல்லா எப்டி இருக்கு அதுல
ஏ நா இப்போ ஒரு இரண்டாயிர ரூபாய் நா வெச்சுருக்கேன்னா வந்து அந்த ஒரு இருவது டாலர் அந்த அளவு இருவது இருவத்தி ரெண்டு டாலர் அவ்ளதா நம்ம வந்து ஆ நம்ம உள்ள செலுத்த முடியு அத நம்ம பண்ணதுக்கு அப்றோ பாத்தீங்கன்னா நா வந்து பெரிய இதுக்கெல்லா போக மாட்டே சின்னதுன்னா பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு நா ஒரு குறிப்பிட்ட ஏற்கனவே உங்களிட்ட சொல்லிருக்க ஒரு மூணு நாலு இது ஒரு ரெண்டு மூணு இதுல மட்டுதா நா வந்து
செரி எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப இருவது டாலர் இந்த ரெண்டாயிர ரூபா இன்வெஸ்ட் பண்றீங்க வச்சுக்கோங்க இப்ப நீங்க வந்து இருவது டாலர் போட்டா எத்தன டாலர் உங்கனால எடுக்க முடியு
என்னா ஒரு நாப் அந்த இருவது இல்லாம ஒரு இருவது இருவத்தஞ்சு ஒரு நாள்ல அது குறிப்பா ஒரு ரெண்டு ரெண்ட்ர மண் நேரத்துல நா எடுத்துருவே
சரி இருவது இருவத்தஞ்சு நீங்க எடுத்துரிங்க சரி அத எடுத்து டுத்துட்டா இருவத்தஞ்சு டாலரு உங்க வங்கி கணக்கு வந்துடுமா இல்ல எப்டி பிடிப்பாங்களா
பிடிப்பாங்க அதாவது எப்படி பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம் நம்ம போடக்க கூடிய பணோங்றது பா த்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு ருவா மதிப்புல வந்து அவங்க எடுத்துப்பாங்க ஆனா நமக்கு குடுகாறது வந்து பாத்திங்ன்னா எண்பத்தி ஒம்போது ருவா தா அ திருப்பி குடுப்பாங்க அதாவ்து அ அந்த ஒரு மூன்று ருவாய் வித்தியாசோ வந்து அதுல ஏற்படு ஒரு ஒரு டாலருக்கு இப்ப நம்ம இருவத்தஞ்சுனா இருவத்தஞ்சு மூணு அ பெருக்க்கள் பண்ணோமா எவ்ளோ எழுவத்தஞ்சு ருவா வந்து நம்ம அந்த குடுத்த பணத்துல எழுவத்தஞ்சு ருவா நமக்கு கம்மியா வரு
அது போனா பொய்ட்டு போதுங்க அது எல்லா த்துக்குமே உண்டானதுதா இப்ப நாங்க இன்டியன் மார்க்கெட்ல பண்ணு போது கூட ஒரு பங்கு வாங்கி விக்கிறக்கு எண்பத்தி மூன்ருவா போவுது இருவது
எங்க இல்ல இல்ல இது வந்து நா வந்து அ நம்ம பணோ வெளியில எடுக்றதுக்குதா ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதுலயு வந்து பாத்திங்ன்னா கமிஷன் அவுங்க வந்து அதுலியுமே அதில நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுக்குமே முன்கூட்டியே அவுங்க புடிச்சிப்பாங்க எப்டி புடிச்சுப்பாங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு அ புல் அ ஜி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்னு தா நம்ம வாங்க போற அந்த ஒரு இது ஒரு அந்த ஒரு பங்கோட இது அதுக்கு வந்து பாத்திங்கன்னா ஒரு நம்ம நாட்டு பணத்தி பதினஞ்சு ருவா ஒரு இதுக்கு பிடிப்பாங்க
ம்ம் ம்
ஆமா அது வந்து ஆனா ஒரே தரவதா அ இப்போ வந்து வாங்குறதுக்கு வாங்கிறமோ விக்ரமோ அந்த ஒரு இதுக்கு மட்டு்தா ஆனா அடுத்து நம்ம வந்து இது பண்ணும்போது அது அது ல புடிக்க மாட்டாங்க ஒரே ஒரு இது ரெண்டுக்கு சேத்து ஒரே உங்ளுக்கு புரியுனு நெனைக்றே
புரியுது புரியுது அ கரெக்ட் கரெக்ட் அப்ப நாயப்படி பாத்தா இந்தியன் மார்க்கெட்டு ஒண்ணுதா இதுவு ஒண்ணுதா
எல்லாமேங்க எல்லாமே வந்து பாத்திங்கன்னா அவங்க வந்து அவ அவுங்க எதுக்கு இதுல வச்சிருக்காங்க அவூங்களுக்கு பணோ சம்பாரிக்றதுக்குதான முடிஞ்சளவு நம்ம தெறம இருக்கவங்க சம்பாதிச்சுக்க வேண்டியதா இதுதா வந்து இது நம்ம ஆனா அது வந்து டெய்லியு அளவா அந்த சொல்லுவாங்க தெரியுங்ளா அந்த தங்க வாத்துபோட்ற முட்டை வந்து டெய்லி ஒன்னுதா போடு அத வந்து டெய்லி ஒவ்வொன்னா எடுத்துட்டு இருக்கதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கவ ரொம்ப ஆசப்பட்டு நம்ம என்னா இப்டி ஒன்னா எடுக்கறதுக்கு நம்ம அறுத்து உள்ள இருந்து எடுத்துட்டோம்னா நெறைய எடுத்து தரலால அப்டின்னு ஆசைப்படுவோ பாருங்க அந்த மாதிரிதா அந்த மாதிரிதா ச பல நேரங்கள்ல நா பண்ற விஷ்யோ ஒரே நாள்ல பெரிய அளவள்
எனக்கு என்னன்னா ப்ரோக்கரேஜ்தா பிரச்சன எனக்கு எடுக்றதஎல்லா பிரச்சன இல்லைங்க அந்த ஆப் வந்து நல்லபடியா இருக்கணு இப்ப புரியுதா நம்ம ட்ரேட் செய்ய போற ஆப்பு இப்ப எளிமையா இருக்கணு அது அவ அந்த மாதிரி ஒரு ஆப்பதா தேடுறே எனக்கு என்ன பயோனா ஒரு புதுசா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ல போய் போட்டுட்டு எக்ஸிட் ஆக தெரியாம மாட்டிக்கிட்டா சிரமோ அதனால பழகுனதுலேயே பழகலாமான்னு ஒரு யோசனையாருக்கு
நா வந்து நா வந்து எப்படின்னா விடுவேன் எப்படின்னா நா வந்து எக்ஸிட் சொல்றல அது ஆகுறதுக்கு நான் முன்கட்டியே அதுல வந்து நம்ம வந்து ஏ அதை நம்ம வந்து தே செஞ்சு வெச்சரலா செஞ்சு வெச்சுட்டோம்னா இந்த அளவுக்கு வந்தோனே அது எல்லாத்துலயு உள்ளதுதா இருந்தாலு நா அப்டி போட்டு வச்சுருவே இப்ப எனக்கு ஓரளவு தெரிஞ்சிச்சுன்னா அதுல போட் ஆ ஏனா இது
கவு எனக்கு ஒரு அலுவலக கால் வந்து வந்துகிட்டே இருக்கு இருங்க நா பேசிட்டு வரே
சேரிங்க சேரிங்க சேரிங்க